ஹலோ!
வணக்கம் பிரதர்
ஆஹ் வணக்கங்கா கேக்குதா?
என் பேராஹா?
ஹலோ!
சார் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ்
ஆஹ் ஆஹ் நல்லா இருக்குங்க நீங்க
நல்ல இருக்கும் பிரதர் வீட்டில் எல்லாரரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க நீங்கங்க உங்க வீட்டுலங்க
எங்க வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க பிரதர் அஹ் அப்புறம் எப்படி என்ன பண்றீங்க என்ன தொழில் எதுவும் பண்றீங்களா
இல்லங்க சமையல எல்லாம் ஆகி போட்டு இப்பதான் சாப்பிட்டு இப்பதான் ஃப்ரீ ஆகனாங்க
அ சேரி அ சரிங் சார் நானு அப்படிதா நானு அப்படிதா ப்ரதர் எங்க வீட்ல அது பொயிட்டு வீட்ல மாடுதான் வச்சிட்ருக்க வீக்கனம் மாடு இருக்குது ஒரு பத்து பத்து பத்து மாடு போல இருக்குது அத பாத்துக்கிட்ருக்கே
ஆஹ்
அலஞ்சபெறவ் வேலையெல்லா முடிச்சிட்டு இப்பொதா சாப்டுட்டு வர்ர
உம் எனால் சவுண்ட் வந்துட்ருக்கு
அது காத்தடிக்குதுங்க ப்ரதர்
ஆஹ் ஆஹ் ஓகே
அப்புறங் கோயிலுக்கெல்லா போறது உண்டா ப்ரதர்
ஆஹ் கோயில்க்கெல்லா போறங்க சாட்டர்டே தஸ்டே இன்னைக்கு பொயிட்டு வந்துட் ட்டங்க நீங்க
நா பொயிருக்க ப்ரதர் கோயிலுக்கு நெறைய கோயிலுக்கு பொயிருக்கே
உம்
அது சனி சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தா போவே மத்த நாள்ல அ லீவ் இருக்காது ப்ரதர் அஞ்சி வீட்டுல மாடு பாக்கறதுனால கொஞ்செ அது கொஞ்செ மெனக்கட்டு வேலை பாக்குறமாரி இருக்கு
ஆங்க
உ
ரொம்ப சவுண்ட் வந்துட்டு இருக்குங்க உங்க சைடு
அப்டிங்ளா காத்தடிக்கிது ப்ரதர்
ப்ப நீங்க பேசர்து கண்ணா
ஆஹ் ஆஹ் ஆஹ் அதே அங்க வீட் ட்லலா டவரே கெடைக்காது ப்ரதர் இங்கதான் கொஞ்சொம் இதா இருக்குனு பாத் தா அப்டி இருக்குது
உம் என்ன சமையலானுங்க
இங்க வீட்ல சாம்பாரு சாப்பாடு தா ப்ரதர் தம்பி மால போட்ருக்காங்க ஆனா கவுச்சி சாப்ட மாட்டொ வேற அதுனால நான்வெஜ்ஜி சாப்புட்றது சாப்புட்றது அதுனால இப்
ஆஹ் கிளைமேட் எப்டி இருக்கு கிளைமெட்டு
வெயிலாதா ப ப்ரதர் இருக்கு இங்க ரொம்பொ ஹீட்டாக ரொம்ப சூடாதாருக்கு ஆமா ப்ரதர் ஆஹ் மானொ அப்பைக்கப்ப மழ வர மாரி இருக்கு ஆனா மழ வரல
ஆஹ்
உஹ்ம்
உம்
சைட்னா எப்படி ப்ரோ இருக்கு
அஹ் இங்க ஊரு இங்க ஃபுல்லா கூலாதா இருக்கு ஒ டெய்லி ஒரு டூ அவர்ஸ் மழை பெய்யு
ஆஹ் ஆஹ்
உஹ்ம் ன அந்த சைடு கோயிலுங்க எது சுத்துலையா அங்க இப்ப ஃப்ரீ டைம்ல
அதா இப்ப இப்ப எங்க ஊர்ல ஒரு கு திருவிழா நடந்துச்சுங்க பிரதர் வீட்டு வ வீட்டு பக்கத்துலயே ரெண்டு கோவில் கும்பாபிஷேக நடந்தது ஒரு நாலு நாள் வரை இல்லாதுல ஒரு நாலு நாள் நடந்ததுங்க பிரதர்
ஏ சிவன் கோயிலா
ஆமா பிரதர் ஒரில்ல ஒ இன்னொ வந்து பெரிய நாயகின்னு சொல்லுவாங்க அல்லையா அது ஒண்ணு பிடாரி
ஆஹ் உன என்னா ஃபேமஸுங்க அங்க ஊர் ல்ல
எங்கூர்ல சிவன் கோயில் ஃபேமஸ் அந்த கோயில் வந்து ம் குளொ இருக் எதுக்கு இருக் கும் இந்த நாகலிங்க மர இருக்குங்கல்ல
ஆஹ்
நாகலிங்க மர கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஹ் அந்த கோவில்ல வந்து நாகலிங்க மர இரு இது
உஹ்ம் உம்.
எங்க கோயில்ல வந்து அது நடந்த நாயகி நடந்த நாயகி நடன புரீஸ்வரன்னு பேரு சாமி பேரு
சிவன் சிவன்ந்து.
ஆமா.
சிவன் காயத்தின் பேர் இருக்கு.
நடன நாயகி சு இது சக்தி பேரு நடன புரடீசுரர் சிவன் பேரு
ஆமாங்க ஆஹ்
வந்து அவங்க நடந்து வந்து எங்க ஊர்ல குடிக்கொண்டதாக ஒரு ஐதீகம் அதனால அப்படி சொல்லுவாங்க சார்.
ஆஹ் ஆங்க ஆஹ். வேற என்ன பண்றீங்க இப்போ இப்போ எங்க இருக்கீங்கா வீடல இருக்கீங்கா வெளிய இருக்கீங்க
நான் வெளில தான் பிரதர் இ அதோ வீட்டுல கைத்தொழில் பண்ணுவேன் ஏதோ இந்த
ஆஹ்
கூட பிண்றது துணி தைக்கிறது இது எப்பயோ வீட்ல என்ன எங்களோட மட்டும் துணி தைச்சு போவோான் கூட எதுவும் பண்ணுவான் ஆஹ் கேக்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது மத்தபடி மாடு இருக்குதுால மாடு கறந்து வீ குட்டி கூட பாலு
ஆஹ் உம் எத்த மாடு
மாடு ஒரு பா நாலு அஞ்சு மாடு நிக்குது அஞ்சு கண்ண ஊட்டி நிக்குது
ஆங்க
அது ரெண்டு மாடு கறக்கும் ரெண்டு மாடு செனையணிக்கும்
ஆஹ்
மபடியும் அது ரெண்டு கண்ணு போட்டு கறக்கும் போது இது ரெண்டு கணையாணிக்கும் அந்த மாதிரிதான்
ஆஹ் ஹ் வேற என்ன பண்றீங்கோ நீங்க மாடு ஒண்ணு தானா
ஆமா மாடு மட்டும்தான் விவசாயம் எல்லாம் இல்ல அதுதான் இருக்கு அதவச் தான் பிள்ளைங்கலாம் எனக்கு மூணு பிள்ளைங்க பிரதர் அத வச்சு தா
உம் ஆஹ் இப்ப வாய்ஸ் கட்ட ஆகுது
ஆஹ் இப்போ கேக்குதுங்க
ஹலோ.
ஆஹ் கேக்குதுங்க
தா ஆ
ஆஹ் கட்டாய் கட்டாய் கேக்குதுங்க ஆஹ்
அதுல தான் பிரச்சனை நாத்த அதிகமா அடி
ஆஹ் ஆஹ் அதான் அதான் அதான் வாய்ஸ் ரொம்ப கட் ஆயிட்டு கட் ஆயிட்டு ஆமா ஆமா உம் வேற என்ன பண்றீங்க பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆமாங்க வ இது இப்ப இது பாப்பா வந்து அ தேட் யேர் முடிச்சிருக்காங்க. ந்து பாப்பா ஒரு பாப்பா ப்பா ஒரு பாப்பா வ டாக்டர் ஆஃப் ஃப்பார்மசி படிக்கிறாங்க இந்த வருஷ ஷோ பஸ்ட்டு யேரு அ தம்பி வந்து இது உ டுவெல்த் படிக்கிறாங்க.
அ
அ அங்க எது பிள்ளைங்க எப்டி படிக்கிறாங்களா? எப்டி?
ம் நா-நானே இப்பதாம்ங்க நானே இப்பதா படிச்சு முடிச்சே அ
சேரி சேரி சந்தோஷோ சந்தோஷோ அ
ஆஹங்க
அ உங்க சைட்ல இன்னா ஃபேமஸ் செரி செரிங்க செரிங்க உங்க சைட்ல கோவில் எதுவு விசேஷோ இருக் குங்ளா?
ம் கோயிலன்னா நாங்கோ திரும்லா
ம்
திரும்லா திருப்பதி
ஒ நீங்க டெய்லி இருக்கீங்க ஆமா ஆமா ஆமா நாங்கதா வர்றதுக்குதா பிரதர் ரொம்ப ஆச எங்களுக்கு க்க அது வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது. சூழ்நில காரணங்களா அது சில விஷ்யத்தனால தடப்பட்டு போயட்டுருக்கு.
அ திருமலா நல்லா இருக்கு
ஆமா அத திருப் பதி வந்தா திருப்போ கெடைக்கு அப்டின்னு அதுல ஒரு சொல்லுவாங்க. இல்லிங்ளா
ம் நாங் போய்ட்டே இருப்போ எங்ளுக்கு டிக்கெட் கட்டிட்டே இருக்கு ஏன்னா இங்க லோக்கல்தா இங்க
ஓ குடுத்து வச்சு நீங்கதா ம் இறைவனோட பக்கத்துலே இருக்கீங்க போல ம் இறைவனோட பக்கத்துலே இருக்க மாரி ஒரு ஃபீலா இருக்குங்க்ற அதாவ கடவுள்ட்ட நம்ம சில எடோ ப்பனா எங்களுக்கு டிக்கெட்டு ங்க வந்து பாக்க முடியாத கூட சூழ்நில வந்துருதுல நீங்க பக்கத்து இருக்கீங்க அதுக்கு சொல்ல வரே
ஆமாங்க
ம் அக்கா தங்கச்சிங்கலா இருக்காங்ளா
ஆ இல்லங்க ஒரு தம்பி இருக்காங்க ஒரு தம்பிங்க
தம்பி என்ன செய்றாங்க
தம்பி தம்பி ஃபர்ஸ்ட் இயர் இருக்காங்க எம் சி ஏ நெக்ஸ்ட் இயர் ஆயிடூ எந் இண்டியா பேங்கி
ஆ
அவ்ளோதாங்கா
செரி ப்ர ப்ரதர் ப தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறால்ல அது பி பயோமேக்ஸ் படிக்கிறா அடுத்து என்னப் குருப் எடுத்தா கொஞ்சோ வேளியூவா இருக்கூ அதாவ்து காலேஜுக்கு போய்ட்டு
பட் பைபிசியா
புரியலனக்கு
ஆ தம்பி என்ன படிக்கிறாங்க
பயோமேக்ஸ் மேக்ஸ் பயோமேக்ஸ்
மே பயோமேஸ் பீ டெக் எடுக்கலாங்க
பீ டெக் எடுக்லா ஆ
பீ டெக்ல கொஞ்சோ புடிச்சது த தம்பிக்கே புடிச்சது எத்தா கொஞ்சொ நல்லாருக்கூ தம்பிக்கு என்ன புடிக்குமோ அது எத்தா நல்லாருக்கூ லைக்
அதுதா தம்பி என்ன சொல்றாங் ஆ ஐ ஏ எஸூக்கு ஐ இல்லேனா கலெக்டர் கலெக்டர் ஐ பி எஸ் இப்டி ரெண்டு ஜாப் ப்ப பெருசா இருக்கா மாரி இருக்கணூம்பா க்யா மத்தவங்களுக்கு சேவ செய்ற எடமா இருக்கணூனு நெனைக்கிறா
ம் சேவ செய்ணுனா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து நார்மல் கரண்ட் பத்தி ஈ சி ஏ என்றாங்கோ தெரியூ இது சிவில் வந்து பில்டிங் பத்தி எவ்ளோ என்னன்ன இருக் ஒன் சொல்ல முடியூ சிவில்ல ஆ மெக்கானிக் கல் வந்து நார்மல் மிஷின்ஸு இதெல்லா
ம்
இதுகு கம்ப்யூட்டர் வந்து திரியு சப்ரேட்டா படிக்கணு பி டெக் ஐ டு
ம்
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அது ஜஸ்ட்டு கம்யூட்டர் முன்னாடி உக்காந்துனு டேட்டா என்ட்ரி மாதிரி இருக் குங்க
அது இப்ப நீங்க கலெக்டர் ஆனா ஒருத்தருக்கு சமூக சேவ செய்யறோ இல்லயா நெறைய செய்யலா அதுல அது மாரி ஒரு அ, ஐ ஏ தே அது ஆ ம் போலீஸ் அதிகாரி ஆகனாலு ஒரு சமூக சேவ செய்யலா இல்லயா
கே தம்பி பயோ இப்டி எத்து இது பி டெக் சைடு் போனா இதெல்லா பண்ண முடியாதுங்க
அது தா நா உங்கள கேக்கறே அது எப்டி சே எந்த படிப்பு போனா தம்பி இது மாரி செய்யலா அப்டின்னு கேக்கறே
அப்டியா எ ஆ பி ஏ எடுத்தா டீச்சரா அ ஸ்டூடெண்ட்ஸ்க் சொல்லி் குடுத்த மாதிரி பண்லா
அப்பிடி நெனைக்கல அவ ஆ இந்த மாரி படிச்சி இது அதது ப்ப பரிச்சைக்கு பரிச்ச எழுதிர்லா அது இப்போ எக்ஸாமு இதுனாங் எழுதறாங்கல்ல அது மாரி எழுதிக்கலானு கேக்கறா அதுக்கு தா நா கேக்கறே அதுக்கு பேரு குரூப் பு எந்த குருப் எடுத்தா அதுக்கு படிப்பு அந்த படிப்போட இந்த இந் து பரிச்ச எழுதற த்துக்கு ஈக்லோ கொஞ்ச ஈஸியா இருக்குங்கறத் தா கேக்கறே ப்ரதர்
அப்டியென்னா கொஞ்சோ அப்படியெல்லா ஒன்னு இல்லங்க கமிஷனரு செப்ரேட்டா ஏரிக்கல்ஸ்ன்னா ஆஃபீஸ் எக்ஸாம்ஸு ஆர்மியான்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ஆ ஆ
ஆர்மி எக்ஸாம்ஸ் இப்பதா வீழ்திருக்கு பேப்பர்ல பாத் அப்ளே
ப்ரதர் இது இத பத்தி கொஞ்சோ ஒன்னு ஒரு ஒரு ரெண் நிம்ஷோ கழிச்சு பே ஸ்லா ப்ரத
ஆஹ்
ம் டைம் நமக்கு